ஹலோ
ஹலோ
ஆ கேக்குதுங்களா
ஆ வணக்கம் சொல்லுங்க
ஆ வணக்கம் ம் ம் அதாது பாத்தீங்கன் ஆ நா ரொம்ப நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே
ம்
சொல்லுங்க
ம்
சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டே இப்பதா இப்பதா சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்ளா
ம் சாப்ட்டே என்னா சாப்ட்டீங்க
ஆ இட்லி தா இட்லி சட்னி சாப்ட்டே நீங்க
சரி ஓகே நா கடைல வாங்கி சாப்ட்டாச்சு ஃப்ரைடு ரைசு
சூப்பருங்க ம்
எப்டி நீங்க எல்லா எப்டி நான்வெஜ்ல்லா சாப்டுவீங்களா
அதுல்லா நல்லாவே சாப்டுவே இப்ப வேணானு தப்டியே இருக்கே
ஓ டயட்ல இருக்கீங்ளா
டயட்லா ஒன்னு இல்ல சரி ஃபாஸ் ஃபுட்டு கொஞ்ச நாளைக்கு வேணான்ட்டு இருக்கே வேற ஒன்னு இல்ல
சேரி ஓகே ஓகே அப்றோ இன்னைக்கு எப்டி போச்சு
இன்றைய நாள் வந்து பாத்தினா கொஞ்சோ மோசமாதா போச்சு
அப்டியா செரி ஓகே அப்றோ ஃப்ரீ டைம்ல என்னா பண்ணுவீங்க
ஃப்ரீ டைம்ல எதனா ஒர்க் பண்ணிட்டு இருப்பே
ஆ ஃபிரெண்ட்ஸ் கூட வெள்ல போறது
ஃப்ரெண்ட்ஸ் கூட வெள்ல போறதுல ஃபஸ்ட்லா வந்து பாத்தினா ரெகுலராவே அது ஒரு பழக்கமாருக்கு ஆ இப்ப எல்லாரு ஒர்க் போக ஆரம்பிச்ட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரு ஒரு ரெண்டு வர்ஷத்துக்கு முன்னடி பாத்தீங்னா எல்லாரு வீட்ல இருந்தாங்க இப்ப எல்லாமே பிஸி ஆயிட்டாங்க ஆனா ஃபஸ் இக்கனா ஈவினிங் டைம்ல வந்தோனா எதா பீச் பக்கமா போயிட்டு ஒக்காந்துட்டு எதாது கொஞ்ச பயக்க மாரி போட்டு உக்காந்து பேசிட்டு வருவோ இப் இப்ப ஒரு மன கஷ்டமா ஆயிடுச்சு யாரு இப்ப பெருசா வந்து சந்திக்கறது இல்ல
ஆ ஐயோ கொஞ்ச சேடா தா இருக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட போனா தா கொஞ்சோ ஃப்ரீயா பேச முடியு மைண்டு ரிலாக்ஸ் சாருக்கு ஆ செரி ஓகே
கிட்ட ஒங்க பள்ளி நண்பர்களுக்கு தொடர்புல இருக்கீங்களா
ஆ டெச்சல தா இருக்குறோ ஆ மீட் பண்ணுவோ ஃபோன்லயு பேசிப்போ குரூப் கால் பேசிப்போ வீடியோ கால் பேசிப்போ
பரவால்ல அதிசயமா இருக்கு நீங்க சொல்றது பெண்கள் வந்து அந்த பள்ளி நண்பர்கள் கிட் ல்லா பேசுறேன்றதே ரொம்ப நீங்க நா நறையா பேருட்ட இதுக்கு முன்னாடி பேசிருக்கே அவங்ககிட்டலா கேப்ப
ஆ ஓகே ஓகே ஆ ஆ இல்ல எங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்சு நாங்க ஒரு குரூப் தனியா வச்சிருக்கோ அதுல வந்து வ வீடியோ கால் போட்டோனே எல்லாருமே கனெக்ட் ஆவாங்க
ஆ ஆ
அது மாரி பேசிப்போ ஆ கான்டக்ட்ல டச்ல தா இருக்குறோ கெட் டுகெதர் மாதிரியு போடுவோ போய் மீட் பண்ணுவோ
ஓ எல்லா பக்கத்லே இருப்பீங்களோ நீங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லா
இல்ல பக்கத்ல இல்ல நாங்க அப்டியே கொஞ்சோ மீட் பண்ணிப்போ
ம்
டிஸ்டன்ஸ் தா இந்த லீவ் டைம்ல அம்மா வீட்டுக்கு வரும்போது அப்டியே எல்லாரும் பக்கத்துல கனெக்ட் டாயிடுவோ ஓகே வெள்ள எங்க போவீங்க
வெளிலா
டூரிஸ்ட்டு ப்ளேஸ்சு
டூரிஸ்ட் ப்ளேஸ் கேக்றீங்களா வர்ஷோ ஆனா இந்த இந்த ஒரு ஜூன்ல இருந்து ஆகஸ்டுக்குள்ள ஒரு ட்ரிப் போய்டுவோ கேர்ளா பக்கந்தா போவோ கேர்ளா போயிட்டு வரும்போது கொடைக்கானல்ல இருந்துட்டு பழனி இருந்துட்டு அப்டியே வருவோ வர்ஷோ வர்ஷோ போவோ கேர்ளா இப்பவு போயிட்டு தா இருக்கோ இப்ப ஆகஸ்டு பிளான் பண்ணிருக்கோ ஆ
ஆ ஓகே ஓகே கேர்ளால எங்கெங்கல்லா போயிருக்கீங்க
கேர்ளால மூணார் போயிருக்கே தேக்கடி போயிருக்கே வாகமன் போயிருக்கே நெறைய எடோ போயிருக்கேங்க நெறைய போயிருக்கே அ கேர்ளா போனா ஒரு நாலு பேரு இருப்போ இப்போ லாஸ்டா காந்தலூர் போனோ
அப்டியா பரவால ஆ ஆ கிளைமேட்லா நல்லா இருக்குல்ல
ஆ சூப்பரா இருக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கு ஓப்பனா சொல்லணுனா என் அங்கே தங்க சொன்னாங்கன்னா தங்கிடுவே நானு
அப்டியா அப்ப நீங்க ஜாபுக்கு அங்கயே போயிடுங்க அங்கேயே தங்கிடுங்க
செட் ஆகி நமக்கு அங்க ஒரு ஃபேமிலி ஃயூச்சர் ஆனா இருந்தனா அது மாரி போலா
ஆ ஆ ஓகே ஓகே
அங்க ஒரு எட சும்மா ஒரு நம்ம பேர்ல ஒரு அஞ்சு சென்டாச்சு வாங்கி இருக்கணுன்ட்டு ஒரு ஆச
ஓகே ஓகே
அதாவது போன போன எங்க இருந்தாங்க அங்க இருக்றத விக்காம விட்டா போததுன்ற மாரிதா போயிட்ருக்கு போற போக்க பாத்தா
ஆ செரி ஓகே இப்ப ரீசென்டா என்ன மூவி பாத்தீங்க
ரீசெண்டா கருப்பு மூவி தேட்டர்ல பாத்தது கருப்பு மூவி
ஆ சூப்பர் நானு கருப்பு தா பாத்தே ரீசண்ட்டா ஃபேமிலியோட போனோ
ஓ ப்ரெண்ட்ஸோட போவோ ஃபேமிலி இல்ல நமக்கு ஃப்ரண்ட்ஸ்சு அப்பா அம்மா கூடலா எங்கையு போ முடியாது
ஆ ஆ ஓகே ஓகே ஆ அப்றோ வேற எங்க போனீங்க இது தமிழ்நாடு ஃபுல்லா வேற எங்க போவீங்க டூரிஸ்ட் ப்ளேஸ்லா
தமிழ்நாட்ல கொடைக்கானல் தாங்க அதுவுமே கொடைக்கானல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க
ஓ ஃப்ரெண்ட்ஸ் இருக் காங்களா ஆ ஆ ஓ ஓ செரி
உன் அங்கப் போவோ அங்க போனா ரூம் எங்களுக்கு ரூம் எல்லா கொஞ்சோ ம் ஃப்ரீனு சொல்ல முடியாது ஒரு டொண்டி பர்சன்ட் காசு கொடுத்துட்டு வருவோ சும்மா
அப்டியா பரவால அந்த அளவுக்கு நம்ம எத்தன நாள் வேணாலு தங்கி இருந்துட்டு வரலாமே
ஆமா அதுக் அது மாரில எத்தன நாள் தங்கக் கூடாதுங்க டீசன்டா ஒரு ரெண்டு நாள் இருந்தமான்னு வந்தமான்னு இருந்தரனு ஏன்னா அவுங்க ஆமா அப்றோ அவுங்க பிசினஸ் பாதிக் இல்ல நம்ம போற ரூம் வேற யாராவது வருவாங்க கஸ்டமர் அப்ப நம்ம போனோமா ரெண்டு நாள் இருந்தோமா சாக்லேட் வாங்ணம்மா சுத்தி பாத்தோமா அங்க சுத்தி பாக்கறதுக்கு கொடைக்கானல்ல ஒண்ணுமே இல் ங்க எனக்கு தெரிஞ்சு பெருசா எனக்கு புடிக்காதுங்க அங்க போனாங்க அங்க லேக்கு அந்த லேக்ல சுத்துவோ சைக்கிள எடுத்துட்டு சுத்துவோ கொஞ்சோகொஞ்சோ போட்டிங் சும்மா போய்ட்டு பசங்க நாங்க ஒரு ஃப்ரண்ட்ஸ் ஒரு அஞ்சாறு பேரு போய்ட்டு அது மாரி சும்மா அந்த ஒரு ஜாலிக்குதா போவோ தவிர பெருசால்ல நீங்க லாஸ்டா இது மாரி டூர் போனது அனுபவோலா உண்டா ஒங்களுக்கு என்ன மாரி எடத்துக்கல்லா நீங்க டூர் போயிருக்கீங்க அத சொல்லுங்க
நா லாஸ்ட்டா மகாபல்லிபுரம் போனே ப்ப ரீசண்டா மகாபல்லிபுரம் கொடைக்கானலு போயிருக்கோ கேர்ளா போயிருக்குறே அது காலேஜ் படிக்கும்போது ஐவீக்கா அது அந்மாரி அழச்
ஆ மொதல் தடவ நானு ஐவீக்கி போய் தா கேர்ளா போனே
ஆ ஆ
அப்றோ கொரோனா வந்துர்ச்சு அப்றோ கொரோனா முட்ஞ்சதுக்கப்றோ வர்ஷோ வர்ஷோ போயிட்ருக்கோ
அப்டியா ஆ அப்றோ ஆல் இந்தியா டூருன் பாத்தோன்னா இது கல்கத்தா போயிருக்கோ டார்ஜிலிங் போயிரு க்கே காலேஜ் படிக்குபோது
ஓ சூப்பருங்க ம்
ஆ அதா மா அப்றோ பெங்களூர்ல பாத்தன்னா மைசூர்
மைசூர் ம் நானு போய்ருக்கே அங்க ம் ம் போய்ருக்கே போய்ருக்கே போய்ருக்கே ஒரு ரெண்டு வர்ஷத்துக்கு முன்னாடி போனே
அப்ப இப்ப தா போய்ருக்கீங்க போல நா போய்ட்டு ஒரு பத்து வர்ஷோருக்கு
நா பத்து வர்ஷத்துக்கு முன்னாடி தா ஸ்கூல் படிச்சுட்ருந்துருப்பே நெனைக்கிறே நானு
ஸ் ஹா ஆ ஓகே ஓகே அப்றோ அங்க பெங்களூர்லந்து பிருந்தாவனோ போனோ
ஆ அதலா எங்கருக்குன் தெர்ல எனக்கு
அங்க பக்கலே தாருக்கு மைசூருக்கு பக்கத்துலே தாருக்குது
ம் அங்க ச மைசூர் போனோ அங்கருந்து பக்கத்துலே சாமுண்டீஸ்வரின்னு ஒரு கோயில் ஒண்ணு இருந்தது ஒரு காளி கோ ஆமா ஆமாமா‌ அந்த கோயிலுக்கு போய் ட்டு வந்துட்டோ ஆக்சுவலா நா மைசூர் பேலஸ் பாக்கணுன்லா போல ஒ ரு வேற ஒரு வேலயா போனோ ஒரு ஆஸ்பிட்டல் போறதுக்கு போனோ அங்க ஆ அப்றோ அங்க பக்கத்துலருக்கே ஆமா பாத்து வந்துட்டோ அம்மாவு சித்தப்பா ஆனா அது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் ங்க அது எனக்கு நானு அது சொல்றே நா அங்
ஓகே ஓகே ஓகே ஆ ஆ சேரி அப்றோ சென்னைலலா எங்க போனீங்க
சென்னைல தடிக்கி விழுந்தா நமக்கு சென்னைன்ற மார்தா ஏனா வேல இன்டர்வியூனா சும்மா சும்மா போய்ட்டு வருவே
ஆ ஓகே ஓகே சுத்தி பாக்கர்தெல்லா
சுத்தி பாக்கர்துக்கு பெருசா நா சுத்தி பாத்தில்லைங்க சென்னைல சுத்தி பாத்தன்னா மெரினா பீச் போய்ருக்கே அங்க சர்க்கஸ் இருக்கு அங்க போய்ருக்கே வேளச்சேரி சரவணா ஸ்டோரு இந்த மாரி வேளச்சேரி இல்ல இது குரோம்பேட் குரோம்பேட் சரவணா ஸ்டோரு வேளச்சேரில இருந்திருக்கே அதனால ஷாட்டா சொன்னே வேளச்சேரிலயு இருந்து போவே அங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்க போய்ருக்கே
ஆ
இதுதா போவே எப்பயாது ஒரு கோர்ஸ் ஒன்னு பண்ண அப்ப இன்டர்வியூ கோசோ அடிக்கடி போய்ட்டு இருந்த ஒரு ரெண்டு கம்பனில செலெக்ட் ஆன அப்றோ சேல்ரி பாத்தா செட் ஆகல ஸப்சீடா தான் கொடுப்பன்னாங்க சேரி அப்றோ
சேரி சேரி ஓகே என்ன ரைடு எல்லா பேய்ருக்கீங்களா டூ வீலர்ல கார்லல்லா
ஆ மோஸ்டா அதுதாங்க பைக் தா பைக்கி காரு தா ஆமா காரு இப்போ ஒரு நா வச்சில்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனா எல்லாருமே வச்சிருக்காங்க அ ஒரு இப்ப ரீசண்டானா கார் தா பைக் கூட அதிகமா எடுக்கறது இல்ல
ஓகே ஓகே கார்ல லாங் ட்ராவல் போவீங்களா
ம் போ கேர்ளா லாஸ்ட்டா போய்‌ கேர்ளா தா போய் கொடைக்கானல் போய்ட்டு வந்தோ கேர்ளால்ல கொடைக்கானல் போய்ட்டு வந்தோ ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி போய்ட்டு வந்தோ கார்லல்லா இங்க நம்ம எங்கயும் போல சென்னை போவோ பக்கத்துல எங்க பாட்டி வீட்டுக்கு போவோ பக்கத்து பக்கத்துல அப்டே போய்ட்டு வருவோ
ஓகே பாண்டிக்கும் போவீங்களா பாண்டினா ஆரோவில் பீச்சா
பாண்டிக்குல்லா போறது இல்ல நம்ம அங்கதா அத
ஓகே சரி அப்
ம் ம் நாளைக் சண்டே இந்த வீக் எண்ட் எந்த மாரி ப்ளான் பண்ணி வச்சிருக்கீங்க
இந்த வீக்கெண்ட்டு வந்து ஒரு ஸ்பெஷல் டே எங்களுக்கு
ஏ என்ன
அன்னால அ என்ஜாய் பண்ண போறோ அய் அதெல்லா உடுங்க அதெல்லா ஏ பேசுறீங்க
ஓகே ஓகே ஓகே ஓகே
இது ம் சந்தோஷமான நாள் அத உடுங்க இது இது வந்து வேற ஒரு சந்தோச மான நாள் ல அதனால வந்து நாங்க ரெடியா இருக்கறோம் என்ஜாய் பண்றதுக்காக வெயிட்டிங் சண்டேக்காக
சூப்பருங்க பரவால்ல
ஆ அப்றோ நாளைக்கு என்ன பண்ண போறீங்க
நாளைக்கு மர ஒண்ணு இல்ல கிரிக்கெட் மதியோ ஆச்சுனா கிரிக்கெட் விளையாட போய்டுவ காலைல கொஞ்சோ கொள்ளில கொஞ்சோ வேல இருக்கு அங்க போய்ட்டு கொஞ்சோ தண்ணி பாசி கொஞ்சோ சேல ஓட்டணு
ஓ இது அ ஒ இது தோப்புல்லா இருக்கா
ஆ ஒரு ரெண்டு ஏக்கருக்கு இருக்கு
தோப்பு தோப்புல வந்து என்னன்னா இதுல்லா இருக்கு மரோ
நாங்க இப்ப எதுவு போடலைங்க ஃப்ரூட்ஸ் பழோல்லா அப்டிலா இல்லைங்க இப்ப நாங்க லாஸ்ட்டா வந்து இது கேவுரு தெரியுங்களா கேழ்வரகு இப் ஆ அது போட்டுருந்தோ இப்ப வந்து சவுக்க போட போறோ சவுக் க இந்த வெறகுக்கு பயன்படுத்துவாங்கல்ல எல்லா கறி முட்டைக்கும் அது பொழப்போ அது ஒரு ரெண்டு வருஷோ போட்டனா அது ஒரு ரெண்டு வருஷோ இருக்கு
ஆ ஓகே என்ன பழம் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் ஃப்ரூட்ஸ்ல
ப்ரூட்ஸ்னாலே எல்லா பழமும் புடிக்கும்ங்க எனக்கு இது பிடிக்காது புடிக்கும்லாம் இல்லைங்க அ எ சாப்பிடறப்ப எது குடுத்தாலும் சாப்டுவோ அந்த மாரி ஆள் நானு ஆனா புடி க்கும் நீ கேட்டதுனால ஆமா புடிக்கும்ன்னு கேட்டதுனால இப்ப ரீசண்டடா மாமா வந்து ரொம்ப அந்த பகன பள்ளி தா ரொம்ப தேடி தேடி சாப்ட்டுனுக்குறா ரீசண்டடா இந்த டைம் சீசன்றதுனால அ உம் நெய்லாம் சாப்டுவோம் எல்லா பழமோ சாப்டுவோ அதல்லான் ஒன்னும்ல கொய்யாப்பழம் ஆனா அந்த அளவுக்கு புடிக்காது
ஆ அந்த சைடு என்ன ஃபேமஸ் கெடைக்கும்னா அது
ம்
உங்க ஊர் சைடுலாம்
எங்க ஊர் பகுதிக்கு வந்து எல்லா பழங்களும் ஆ மாம்பழமும் இருக்கு தர்பூஸ்னி
தர்பூஸ்னி ஓகே ஆ ஆ சரி
லாம் எல்லா பழங்களும் கடைக்கும் அது இதுதா எனக்கு தெரில மாம்பழம்லாம் ஓரளவுக்கு நல்லாவே கடைக்கும் இந்த பகுதில பலாப்பழம் மாம்பழம் அதல்லா
இது உங்க ஸ்கூல் டேஸ் பத்தி சொல்லுங்க எப்டி
ஸ்கூல் நா கடைசியா சந்தோஷமா இருந்தது கடைசியா நா சந்தோஷமா இருந்தது ஸ்கூல்ல மட்டுதாங்க ஆமா அதோட என்னுடைய என்னுடைய இதுவே முடிஞ்சு போச்சு நா சந்தோஷமா அதோட முடிஞ்சு போச்சு காலேஜ் வந்து எனக்கு ஒரு புடிக்காத ஒரு காலேஜ்ல போய் சே சேந்தேன் சேர்றப்ப தெர்ல புடிக்காத காலேஜின்ட்டு அதுக்கப்ரோ எதுமே அங்க சரியா அமயல மூணு வருஷம் எப்படா முடியும் இருந்தது அதுக்கப்றம் முடி ச்ச் ஒட்னே கொரோனா வந்தது எனக்கு ஒரு ஆக்சிடன்ட் ஆயிச்சு அதுக்கப்புறம் லைப்பே ஒரு மாரி பொரட்டி போட்டுடுச்சி